மாலைவணக் க்கம் நண்பா என்ன நண்பா பண்றீங்க
நான் என் நன்பா பண்றது சும்மாதான் நன்பா உக்காந்துட்டு இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் நண்பா சாப்பிட்டேன் நண்பா நீங்க என்னன்னுபா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க
வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்பா வெளியே தூங்கிட்டு இருந்தாங்க தம்பியோட குழந்த வந்து விளையாண்டு இருக்குதுங்க
ஓகேங்க
வாங்கன் ண்பா நீங்க எப்டி இருக்கீங்க
வீட்லயா நண்பா ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்காங்கன்பா அப்பற பைய பாத்தீங்கன்னா அது என்னோட அம்மா தூக்கிட்டு போயிருக்காங்க நன்பா
சேரி சேரி ந நல்லது நண்பா உனக்கு கல்யாண ஆயி ம்ப
தா எனக்கு ஆயிச்சு நன்பா உங்களுக்கு கல்யாண ஆகலீங்களா நண்பா ஏனன்பா
இல்லங்கண்பா இந்த வருட இல்லங்கண்பா பண்ணலங்கண்பா இல்ல பண்ணிட்டு இருந்த நண்பா அது போயிச்சுங்க நண்பா இனிமே வீட்டுல பாத்துட்டு சொல்லிருக்காங்க இந்த வருடம் நடக்கணு நண்பா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு எப்புடியாச்சு எப்ப நந்துச்சு நண்பா
எனக்கு நடந்து ஒரு ரெண்டு வருடம் கால இருக்கனன்பா காதல்ல காதல்லதான்பா விளிந்தேன்பா அதேப்படி மேரேஜ் லவ்ல வந்துச்சுங்கபா
சேரி சேரி நண்பா நல்லதா நண்பா பரவால எப்பவு நல்லதே நடக்கட்டு
ஓகேபா எனக்கு அண்ண இருக்காருனண்பா சேரி அவருக்கு முன்னாடி பண்ண வேண்டான்பா நெனச்சே அப்பற பாத்தீங்கனண்பா அவன் வன் டண்பா
ஆமா நண்பா யாருக்கு ஆமா நண்பா யாருக்கு இப்ப என்னென்ன ஆண்டவ முடிவு பண்ணிப்பா நம்ம கைல எது இல்லங் நண்பா
ஆமா நண்பா நானு பாத்தீங்கனா அவ வேணா சொல்லிட்டு தானன்பா நானு இருந்தேன் செரி இப்போ எதுக்கு மே கல்யாணம்ல பண்ணிட்டு சொல்லிட்டு வேணா வேணானு சொன்னேன்பா அவதா வேணுவேணு குளிக்க வண்டண்பா
சேரி சேரி நண்பா நல்லதுதா நண்பா பரவால்ல நண்பா இப்ப பண்ணீங்களாலு பரவால்ல எப்ப பண்ணாலு பண்றதுதா ந
இல்ல நண்பா பண்ணல நண்பா நம்ம ஒரு வாழ்க்கைல பாத்தினா ஒரு தரத்துக்கு வர ணும் நண்பா இப்ப நம்ம பாத்திங்கனா ஒரு வேலையும் தொழிலும் அமையல நண்பா ஒரு தொழிலும் ஏற்படுத்திக்கலாம்னு பாத்திங்கனா நமக்கு அந்த டைம்னு ஒன்னு நேரம் கெடைக்க மாட்டே ங்குது நண்பா குடும்பத்தையும் பாக்கணுன்பா கா கையிலயும் பணம் வேணும் நண்பா அதான் நண்பா ரொம்ப யோசுச்சுட்டு இருக்கேன் நண்பா
நல்லது நல்லது தான் நண்பை என்ன பண் நண்பா பண்றது இருந்தாலும் நீங்க அந்த நேரத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னா இந்த பொண்ணு உங்களுக்காக இருக்கு காத்துருப்பாங்களா இல்ல உங்களுக்கு கிடைக்குமா அந்த டைம்ல எது நடக்கணுமோ அது கண்டிப்பா அந்த நேரத்துல நடக்கும் நண்பா அது பத்தி எதயும் யோசிக்காதீங்க கவல வையேன் பாத்துக்கலாம்
ஆமா நண்பா அப்பாவும் சொன்னாங்க நண்பா வேலைக்கும் நீ ஒழுக்கமா ஒழுங்கா போ மாட்டிகிற நீ ஏதாச்சும் தொழில் எடுத்து பண்ணு உனக் என்ன வருமோ பண்ணுணாங்க நண்பா எனக்கு என்ன வருணும்னு எனக்கே தெரில நண்பா அப்பா தான் சொன்னாங்க நண்பா இந்த மாரி மாடு வாங்கலாம் சொன்னாங்க பால் கரக்குறீங்களா வித்துல்லாமாணு கேட்டேன் நண்பா அதுக்கு அப்பா முடியாதுனு சொல்லிட்டாங்க நண்பா அப்பறம் அப்பாட்ட கேட்டிருந்தேன் இந்த பேஜ் பேஜ் ஏதோ கண்ணு குட்டி எல்லாம் விற்கலாமா நண்பா அத பத்தி உங்களுக்கு எதாச்சும் தெரியுமா நண்பா
கண்டிப்பா நண்பா அதைய பாத்தீங்கன்னா நீங்க கண்ணுக்குட்டி இப்ப நீங்க ஒரு அஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு மூணு மாசம் ஓரளவுக்கு வளர்த்துங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது் மூணு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ் என்ன வாங்கனீங்கன்னா அது வந்து அதே மாரி ஒ இதுல நாலு பேஜ்ஜா நீங்க பிரிச்சுக்குங்க நாலு பேஜ்ஜா பிரிச்சிங்கனா ஒன்றரை வருஷம் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் போது பாத்திங்கனா ஒவ்வொரு பேஜ் ஆ நீங்க சேல் பண்ணிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு டைம் மூணு மாசத்துக்கு ஒரு டைம்னு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய லாபமா உங்களுக்கு அமையும் நண்பா கண்டிப்பா
ஓகே நண்பா அதான் நண்பா நான் பண்லாம்ருக்கேன் நண்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ஒண்ணு பண்ணும்னாலே எனக்கு ஒரு நேரம் வேணும் நண்பா இப்ப நான் ஒரு வருட காலமாக நான் வந்து இப்ப நான் உட்காந்து அந்த தொழில் எடுத்து பண்றேன்னா நண்பா இப்ப பின்னாடிக்கு ஃபேமிலிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கையில ஒரு தொகை வேணும்ல நண் பா இப்ப தொழில் பண்றக்கு அமொண்ட்டு வேணும் ஃபேமிலி பாக்கர்கும் அமௌண்ட் வேணுங்கிறப்ப ஒரு சரியான ஒரு கமிட்மெண்ட்ல மாட்டிட்டேன் நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா நீங்க சொல்றது ஒரு வகையான உண்மை நூத்துக்கு நூறு உண்மைதான் நண் பா எல்லாத்துக்கும் பணம் இருந்த தான் நண்பா பண்ண மு
அதுதான் நண்பா இல்லநண்பா இப்ப க கல்யாணம் வந்து பண்ணாம இருந்துருந்த ஒரு ஏதோ ஒரு டைம் வச்சு நான் ஒரு பண்ணிடலான்பா இப்ப ஃபேமிலியையும் இப்படி விட்டுட்டு பண்ண முடியாதுன்னு இல்ல நண்பா வீட்டுல ஒரு ஆள் தான் வேலைக்கு போறோம் நண்பா
ஆமா ஆமா நண்பா உண்மைதான் நண்பா என்ன பண்றது நண்பா எல்லாத்துக்கும் கால நிலை சூழ் நிலை எல்லாமே கை கொடுத்ததான் நண்பா ஒரு தொழிலா இருக்கட்டும் எதுவா இருந்துட்டோம் ஆமா அதைய சரியான முறையில ஆரம்பிக்க முடியும் நண்பா
ஓகே நம்ம நீங்க எப்படி நண்பா நீங்க வேலைக்கு போறீங்களா இல்ல தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா
வேலைக்குதான் போயிட்ருக்கேன் நண்பா புடிக்காத வேலைக்கு வேற வலி இல்லாம போயிட்ருக்கேன் நண்பா நானும் ஒரு தொழிலா நமக்கு இது தான் பாத்து இல்ல நண்பா நீங்க சொன்ன மாரி அந்த கண்ணு ஆஹ் சொல்லுங்க நண்பா கண்ணுக்குட்டி பேஜ் பேட்ஜா போடுறதுதான் நண்பா நானும் ஆரம்பிக்கலான்ருக்கேன்
ஆமா நண்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கல்லூரி முடிச்சு வரவங்கலாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள்ளா பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்துக்கு குள்ள கொஞ்ச ஈடுபாடு இருக்கு நண்பா இப்ப பாத் நீங்க இந்த மாடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் அது பாத்தீங்கணா ஆடா இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஐ டி ஃபீல்டு இருக்கட்டும் காவல் துறையா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன் வைங்க அது இதுல ஈடுபாடு இருக்கணும்ன்னு பாத்தீங்கமா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா இப்ப வர்றவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஏ ஐ தான் நண்பா வந்துக்குது அதனால பாத்தீங்கன்னா ஏ ஐ நொழைய முடியாத ஒரு தொழில் தொழில் துறைன்னு பாார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் தான் நண்பா அதனால தான் நண்பா எல்லாருமே வந்து விவச யத்துல வந்து விழுகுறாங்க மாட்டுப்பண்ணையா இருக்கட்டும் கண் ஆடு வளர்ப்பு இந்த கோழி வளர்ப்பு எல்லாமே அதுக்காக தான் நன்பா வந்து விழுகறாங்க
ஆமாமா நண்பா சேரி ஏதோ ஒண்ணு உம் சொல்லுங்க நண்பா
மழ வருதுங்கலா என்ன எப்படி இருக்கு காலநிலை சூழ்நிலை
நண்பா நாலு மணியாச்சு நண்பா மாலை நேரம் வெயிலும்பாங்க நண்பா அதுவும் கூட இல்லன்
யா நண்பா வெயில் ஓ சேரி சேரிநண்பா உங்க வீட்டுல இருக்கவங்கள என்ன பண்றாங்க யார் யாரு இருக்காங்க
இங்கயா நண்பா இங்க ஒய்ஃப் இருக்காங்க நண்பா அப்புறம் ஒரு ஒன்ற வயசுல பையன் இருக்கான்நண்பா அவ்வளோதா நண்பா அம்மா அப்பா அண்ணா எல்லாம் தனியா இருக்காங்க நண்பா
நல்லது நல்லது நண்பா வெளியே எங்கேயும் போலயா நண்பா நண்பர்களோட சேர்ந்து
நான் வெளியே எங்கேயும் போறதுல்லல நண்பா நீங்க எங்கயாச்சும் வெளியே போனீங்களா
இல்ல நண்பா இன்னைக்கு எங்க நண்பா வேலைக்கு போயிட்டு வந்தன் போயிட்டு வந்து சும்மாதான் நண்பா இருக்கேன் வெளியே எங்கேயும் போலிங்க நண்பா
ஓகேங்க நண்பா ஞாயிற்று உம் ஞாயிற்றுக்கிழமையில ஏதாச்சு சிறப்பா ஏதாவது சிறப்பான உணவுல ஏதாச்சும் பண்ணீங்களா நண்பா
சிறப்பான உணவுன்னு ஒன்னும் பண்ணலைங்க நண்பா காய்கறி சாப்பாடு மட்டும் தான் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணல உங்க வீட்டுல அந்த மாரி ஏதாவது சிறப்பான உணவு ஏதாவது பண்ணிங்களா
இல்ல நண்பா நாங்க ங்க நா சண்டே ஞாயிற்றுக்கிழமல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ணலாம் வெறும் முட்ட பிரியாணி தான் நண்பா பண்ணி சாப்ட்டோம்
சேரி சேரி நண்பா நல்லதான் நண்பா முட்ட பிரியாணிங்கிறதே உங்களுக்கு அது ஒரு சிறப்பான சாப்பாடுதான் நண்பா அதைய விட நண்பா நல்லா சாப்படு நண்பா
ஓகேநண்பா நீங்க இப்ப எங்கயாச்சும் போறீங் உம் சொல்லுங்க நண்பா
இல்லநண்பா உங்களுக்கு நண்பர்கள் எத்தன பேர் இருக்காங்க எங்கெல்லாம் அவங்க கூட போயிருக்கீங்க எந்த மாரி நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்க இத பத்தி சொல்லுங்க நண்பா
நண்பர்கள் எனக்காக நெறைய பேர் இருந்தாங்க நண்பா காலேஜ் முடிச்ச முடிச்ச உடனே பா்த்தீங்க நண்பா எல்லாருமே நண்பர்களோடதான் நண்பா வேலைக்குல்லாம் போயிட்டு இருந்தேன் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஸ்கூல் ஃரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒருஊத்த இருந்தா நண்பா அப்புறம் அப்படி இப்படின்னு போச்சு நண்பா ஆனா எல்லாருமே போயிட்டாங்க நண்பா இப்பதி என் கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாலு அஞ்சு பேர் இருக்காங்க நண்பா
சேரி சேரி நண்பா நல்லது நண்பா எப்படி நண்பா உங்க நண்பர்களுடன் நேரத்த செலவழிக்கும் போது உங்களுக்கான இது பயன் கிடைக்குதுங்களா இல்ல இவங்க இவங்க இருந்து நம்ம தேவைக்காத பழகுறாங்க அந்த மாரி யாராவது உங்க நண்பர்கள் இருக்காங்களா இல்ல எப்படிப்பட்ட அஹ இரு நண்பர்கள் உங்க கூட இருக்காங்க
நன்பா தேவைக்குல இல்லநன்பா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சந்தோஷம்நன்பா அவ்வளோணபா மத்தபடி எல்லாம் தேவைக்குன்னு சொல்ல முடியாதுநன்பா சும ஒரு இருந்தம் கூட இருந்தம்னா சந்தோஷம்பா பொழப்ப பாப்பான்பா இப்ப உங்களுக்கு ஏதாச்சும்னா யாரும் ப இருக்கல நன்பா
கண்டிப்பா கண்டி கண்டிப்பா கண்டிப்பானப்பா எனக்கு அதே மாரிதான்பா ப்ப எனக்கு பா்த்தீங்கன்னா நண்பர்கள் அதிகமா இருந்தாங்க இருந்தாலுமே நமக்கு ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கஷ்டம்னு வரும்போது பாார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது என்ன ஏதுன்னு கு கூட தெரிஞ்சுமே சில பேர் அதை பத்தி கேட்காமே இருந்தக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தங்க நண்பா இருந்தும் அன்னையில இருந்து ஒரு ஒரு காலமாவே பாார்த்தீங்கன்னா அதகம வெளியே இ நீ போறத இல்லை நண்பா நண்பர்களோட சுத்துறது பேசுறது எல்லாத்தையும் அப்படிய குறைச்சிடேண்பா
ஓகே என் நம்ளுக்கு புடிக்காட்டி அப்புற விட்டுடனு நன்பா
கண்டிப்பா கண்டிப்பா நம்ப என்னதா இருந்தாலுமே ஆமண் பா நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டு
என்ந்த குத்துனது நண்பனா இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாதுங்கபா ஒரு டைம் குத்துனா பரவால்லம் நன்பா எல்ல டைம் குத்துனா இப்படி நன்பா
ஆமா நன்பா நம் உசூர்று இறுந்தா பொரளவு சிற போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியா நண்பா
ஆமாபா அவனுங்க கூடயே சுத்திட்டு இருந்தா தான் நட்பா ஆமானண்பா சுத்தாம வரலன்னா இப்ப இல்லையமா நன்பா அப்படில்லாம் போண்ணா என்ன நன்பா பண்ண முடியும்
கூடையே சுத்தணும் கூட சுத்தனா மட்டும்தான் நம்ம உட நண்பனா இருப்பாங்க நெருங்கி இருப்பாங்க எங்க போனாலும் வரணும் அவ கூப்பிட்ட நேரத்துல போகணும் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம நண்பனா நண்பா இல்லைன்னா வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்களாமா அப்படிப்பட்ட நண்பர்களே தேவையில்லைன்னு தான் நண்பா
அத உட தான் இப்ப உம் சொல்லுங்க சொல்லுங்க
அத ஒரு ஒரு காலமா வந்து நான் ஒதுங்கி இருக்கனேன்பா நீங்க
இல்ல நண்பா இப்ப பாத்தீங்கன்னீங்க இப்ப நண்பன்னா பாத்தீங்கன்னா நண்பனுக்கு முடியலன்னா மட்டும் தான் ரொம்ப வந்து பார்ப்பாங்களா நபா வீடல இறக்கது முடியாது அது லஸ்டல இல்ல ஏமனந்த
அதான் நண்பா எனக்கு அதுதான் ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஒரு கோபம் வந்தது இந்த மாதிரி என்னென்ன நண்பர்கள் ஏதது ஒரு கஷ்டம்னா நமக்கு கஷ்டம்னா மட்டுும் தான் வருவாங்கன்னா வீட்டுல ஏதோ ஒன்னு முடியல அவங்கள அப்பா அம்மாவுக்கு ஏதோ ப ஒரு உடம்பு சரியல அப்படின்னா அதுக்கு வந்து பாக்க மாட்டாங்கம்மா நமக்கு ஏதாவதுந்தா மட்டும்தான் வருவாங்களலாமா என்னன்னபா நியாயம் இது
அதே நான் எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடல்நிலை சரியில்லலைன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக சே்த்திருந்தேன்ணபா அப்பாவுக்கு ஒரு ஒன்று மாத காலமா பாக்கற அப்ப யாருமே வந்து பாலபா
ஆமா நண்பா எங்க எங்க இதுலயே அப்படிதான் நண்பர்கள வந்து அப்படிான் இருந்தானுங்க கேட்டா வந்து சொல்றான் அப்படிதான் சொல்றாங்க உங்களுக்கு சொன்ன மாதிரிதான்
இப்படி இல்ல இருத்த எதுக்கு நண்பா நண்பர்கள் வேணும் நல்லா இருக்கப்ப ஒரு மாதிரி நல்லா இல்லாதப்ப ஒரு மாதிரி என்னன்ன நண்பா
அன்பா அதான நண்பா நம்ம நிலைமை நம்ம எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரிதான் நண்பா அவனுள்ள இருப்பானுங்க நம்ம ஒரு நிலைமையில இருந்தா மட்டும் ம தான் நண்பா அவனை மதிப்பானு அடுத்த மதிக்க மதிக்கல அல்லாம் நண்பா நம்ம நல்லா இருக்கும் நண்பா அதுக்க நம்ம முயற்சி பண்ணி அதாவது ஒரு நல்ல இடத்தை ப புடி
ஓகே ஓகே உங்க கூட பேசல ரொம்ப சந்தோஷம் நண்பா மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நண்பா
கண்டிப்பா நண்பா உங்கஹ் மறுபடியும் பேசலாம் நண்பா இணைப்புல இருங்க நல்லது நல்லது நண்பா நன்றி நன்றி நன்றி